ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா. சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா.
ஆ நா சாப்ட என்ன சாப்
ம் என்ன பண்றிங் நா இட்லி சாப்ட்டே
நா தோசை.
ஹலோ ஓகே
ஹலோ
ஆ கேக்குது கேட்குது ஒன்னு பிரச்சன இல்ல. என்ன பண்றீங்க வீட்ல.
வீட்ல இல்ல நா ஆபீஸ்.
ஆபீஸ்ஸா ஓகே ஓகே ஒர்க் போய்ட்டு இருக்கீங்களா.
ஆமா ஃப்ரீ டைம் கால் பண்லான் டீ பிரேக்கு சரி கால்
ம் என்னா ஒர்க்கு
நா அக்கௌன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பன்ற.
அக்கவுன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே ஓகே நீ பி கா மா
இல்ல
ம்
பி பி
புரியல
பி பி ஏ
பி பி
பேச்சுலர் ஆப் பிஸ்னஸ் அட்மினிஸ்டேஷன் வருமே காஸ்ட் அக்கௌண்டிங் வரும்
அப்டியா ஓகே
நீங்க நீங்க
நா வந்து காலேஜ் முடிச்சுட்டே இப்ப வீட்டுலதா இருக்கே பி சி ஏ முடிச்சே
சேரி சேரி அடுத்து மேல எதுவும் படிக்கலையா
போடப்போறே இப்பதான் எம் பி ஏ போட போறேன்
சேரி சேரி எம் பி ஏ நானு எம் பி ஏ முடிச்சுடேன் நானும் எம் பி ஏ முடிச்சு கல்யாணம்
அப்டியா என்ன படுச்சிங்க எம் பி ஏ ல
ம் ஹச் ஆர் ஹச் ஆர் வித் பினான்ஸ்
ஓகே ஓகே நான் வந்து பிஸ்னஸ் டேட்டா இருக்கேன்
சேரி சேரி அப்பல்லா எங்களுக்கு அதெல்லா கெடையாது நான் படிக்கும்போதெலாம் எங்க பேஜ் இதுல வந்து ஹச் ஆர் பிஸ்னஸ் இது காஸ்ட் ஆடிட்டிங் அப்ரொ வந்து பினான்ஸ் ஸ்சு
ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட்
ஹாஸ்பிடல் ஆ ஹாஸ்பிட்டாலிட்டி
ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எல்லா இருக்கும்
அஞ்சு தான் இருந்தது ஒரு அஞ்சு ஆப்ஷன் தா இருந்துச்சு அப்பையுமே ஹச் ஆர் வித் பினான்ஸ்னா லேடிஸ்னா அதா எடுப்பாங்க அப்டி சொல்லிட்டு ஒரு
ஓ ஓகே ஓகே
யூனிவர்சிட்டிலயே படிச்சே காலேஜ் போல டேரக்ட் யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி எம் எஸ் எம் எஸ் யூனிவர்சிட்டி
புரியல
எம் எஸ் யூனிவர்சிட்டி
அது எங்க இருக்கு
எம் எஸ் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி
என்ன கோ
ஆ
ம் சாப்டாச் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா தோச சார் நீங்க இட்லி சொன்னீங்களோ செரி செரி செரி செரி யே லீவுக்கு ஏதும் ஊருக்கு போனீங்களா
ஆ போய் வந்தாச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருவது நாள் ஆகுது
செரி செரி எங்களுக்கு இல் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு பசங்கல்லாம் ஸ்கூலக்கு அனுப்பியாச்சு
ட்ரிப்லா போயிட்டு வந்துட்டீங்களா
போய்ட்டு வந்தாச்சு
எங்க போனீங்க
நாங்க எங்க போனோ நாங்க ஒரே இந்த கோயில் சுற்றுலாதா போனோம் தெங்காசி பக்கம் இங்க போனோம் குற்றாலம் பிரண்மண கோயிலு அந்த பக்கமா ஆரியங்காவு கேரளா சைடு தென்காசியில இருந்து மழை மேல போனோம்னா வ தென்காசில இருந்து போனா ஆரியங்காவன்னு வரு ஒரு சாமி அங்க போனோம் ஐயப்ப கோயிலு அங்க போனோ வேற
வெறு கோவில் கோயிலா ட்ரிப்பு ட்ரிப்பு கூட்டு போ சொனா
அதாவது இல்ல ப்ரோ போனது வந்து அ இங்க போனோ குற்றால பாவநாச அந்த மாரி போயிட்டு அப்டி தெங்காசி பக்க அந்த கோவில் போன தே கெடையாது நல்லா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க எ பையனுக்கு சாப்பாடு வூட்டணும்னு சொல்ட்டு அங்க போய் மொத சா பாட்ர கிட்ட வந்தாச்சு
ஆ ஓகே ஓகே இந்த சா இந்த மாரி கேரளா பெங்ளூர் அந்த மாரில்லா போக மாட்டீங்களா தெனம் கோவில் தா போவீங்களோ
போனதுல்ல பசங்கள வச்சுட்டு எங்க போல பசங்கள வச்சுட்டு எங்க போவ
பசங்க என்ன பண்றாங்க
ஒரு பைய வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா ஒருத்த வந்து இப்பதா எல்ஜே இது போறா ப்ளே ஸ்கூல் போறா
ப்ளே ஸ்கூலா
ஆமா
ஓகே ஓகே ம் கூட்டு போலல அதென்ன ஆவபோது
பசங்கள வச்சுட்ல்லா போ முடியாது ப்ரோ
அப்டிங்களா
ஆ ஆ ஒருத்தனையே சமாளிக்க முடியாது ரெண்டு பேர வச்சுட்ல்லா போ முடியாது சேரி கொஞ்ச பெரியாள் ஆகட்டு ஒருத்த அழுதானா இன்னொருத்தனு அழுவா ம்
என்னது ஒரு
ஒருத்தன் ஒரு பைய அழுதானா இன்னூறு பையனு அழுவா அதனால சரின்ட்டு யாராது ஒருத்தர் பெரி ம்
இது என்ன புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கு
எப்டி
ஒருத்த அழுதா இன்னொருத்த அழுவா
ஆமா எதாது கேட்டு அழுவான்ல
ஓ அதுக்கா ஆமா ஒருத்தனுக் வாங்கி கொடுத்தா இன்னொருத்த கேட்பாங்கள
ம் அதனாலதா சரின்ட்டு எதுமே பண்றதுல
ஓ அப்டிங்களா ஓகே ஓகே இப்போ வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்கள உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்கள உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்களா பிசினஸ் பண்றாங்களா ஓகே ஓகே அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்க மேனுபக்சரி் ஸ்கிப்பிங்ல ஒர்க் பண்றாங்க ஸ்கிப்பி் லைன்ல
ஆ ஆ ஓகே ஓகே மேனிஃபேக்சர்
நீங்க படிச்ட்டு
நானு
நீங்க படிச்ட்டு என்ன வாகணு நிக்கீங்க
என்னவா ஆகன்னு நினைக்கிறேனா
ம் என்ன ஒர்ப்பு
இப்பொதிக்கு வந்து எதாச்சி நார்மலா இப்போ ஒரு ஒர்க் போய்ட்டு அந்த ஒர்க்ல இருந்து வெதாச்சு ஒர்க் நம்ம ஒரு ஏத்த மாரி போலான்னு அப்டின்னு சொல்ட்டு ஒரு ப்ளான்
காஸ்ட் ஆடிட்டிங் காஸ்ட் ஆடிட்டிங் படிக்க
ஆஸ்டு ஆடிட்டிங்கா
உம்
அத் தனியா ஒரு கோர்ஸா இது
அது வந்து சிஏ மாரி
ஆஹ் அத்தனியா ஒரு கோர்ஸ் மாராதான அது
ஆமா ஆமா சிஏ னா கஷ்டம் காஸ்ட் ஆடிட்டிங்னா ஆஹ் காஸ்ட் ஆடிட்டிங்னா ஈசி தான்
நீ பண்ணீங்களா காசுட்டுட்டீங்களா
உஹம்
வெறும் வந்து பிபிஏ அப்புறம் வந்து எம்பிஏ பண்ணீங்களா
ஆமா
எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கோர்ஸ் எல்லாம் போனீங்களா
இல்ல இல்ல வேற எதும் போல
ஓகே உன் சேல்ரி எவ்ளோ
எனக்கு சேலரி டுவென்டி தௌசண்ட்
ஓகே ஈசியாதான் இருக்குமா ஒர்க்கலா
ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மாச தொடக்கமும் மாச லாஸ்ட்டும் தான் வேல இருக்கும் சேலரி போடுறது உஹம் சேல்ரி போடுறது சேல் ற்றி வாங்குறது அந்த மாரி உம்
உ உங்க அக்கௌண்ட்ல டேரக்டா இல்ல கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா இது பண்ணுங்களா அத
என்னது சேல்ரி போட்ரதா கம்பெனி அக் ஒன்னுல இருந்து எல்லாத்துக்கும் பேரும்
அப்டிங்களா ஓகே ஓகே
நம்ம எக்சல் எல்லாம் டைப் பண்ண நாம எக் எக்சல்ல டைப் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சோம்னா அதுவே டேரெக்டா
ஓகே அவ அவங்க கூட போய்டா கரெக்டா ஓகே ம்ஹம் இப்ப வந்து இந்த மந்த் ஒர்க் பண்றேனா அடுத்த மாசம் பத்தாம் தேதி அந்த மாரி தான் சேல்ரி வரும் ஆ இல்ல முப்பது அந்தமாரி வரும் அதான் ஓகே ஓகே
ஏன நீங்களும் அ அக்கௌண்ட்ஸ் ஒர்க் வர போறீங்களா
இல்ல இல்ல கேட் சும்மா கேட்டுகலாம் அப்டி தா அக்கௌண்ஸ் ஈசிதான் அக்கௌண்
எல்லாரு எல்லாருக்குமே அப்டிதான் டெம்ப்லெட் வரணும் ஒன்னாந்தேதி டெம்ப்லெட் வந்துரும்
உம்
வந்ததுக்கப்புறம் அடிச்சு ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு ஒன்னா தேதி ஆயிடும்
ஓ ஓகே ஓகே பாஸ் பண்றதுக்கே அஞ்சு நாளா
ஆமா சார்ட போனும் ப்ராசஸ் பண்ணி குடுத்து நம்ம சைன் பண்ணணும்
ஏன் சைன் பண்ணனு நீங்க சைன் பண்ணா தானா அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா
இல்ல அப்படிலாம் இல்ல நா சைன் பண்ணணும் சார் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு ச சார் சைன் பண்ணுவாங்க அவீங்க அப்ரூவ் கொடுத்தாதான் எல்லாருக்கும் சேல்ரி போகும் அந்தமாரி அந்த நிறைய பிராசஸ்க்காக தான் அஞ்சு நாடு
ஓ ஓகே ஓகே அவங்க என்ன உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க காலேஜ்ல
காலேஜ்ல அவுங்க ட்ரிபுள் இ
இப்படி இன்ஜினியரிங்கா
ஆமா டிரிபிள் இ
ஓகே ஓகே மிஷின் சம்மந்தப்பட்டதா இருக்குமா அதுல
அது தெரிலயே அது பத்திலா எனக்கு தெரியாது நா வந்து இது வேற லைன் வேற அவுங்க லைன் வேற
ஓகே ஓகே எப்டி ரெண்டு பேரு லவ்மேரேஜா அரேஞ்மேரேஜா
உம்
அரேஜ்மேரேஜா லவ்மேரேஜா
அதெல்லா கேக்கூடாது ப்ரோ இதுல
அப்டியா ஓகே ஓகே இல்ல எல்லா பேசனாங்க சொல்லி கேக்லா அதனால கேட்ட ஹலோ கேக்குதுங்களா உங்களுக்கு டவர் கிடைக்லை
உம்
உங்களுக்கு கொஞ்சோ டவர் கிடைக்கல ஸ்டெக்காயீ வந்துது வாய்ஸ்
அப்படியா தெரியலையே
உம் உம் சரி ஓகே இப்ப கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது வேற எங்கெல்லா ட்ரிப் போயிருக்கீங்க நீங்க
அப்டிலா இல்ல இங்க போனோ மூணார் போனோ
அஹ் அதுதாங்க கேட்ட நானு போனீங்களான்னு சொல்ட்டு கேட்டே நீங்க தா போல
ஊர் சைடு பக்கோ தா அதனால சரின்டு என்ன சார் இல்ல இல்ல கார் ஆமா மே மாசோ தா மே இல்ல ஆஹ் ஏப்ரல் மே ஏப்ரல் ஒட்டி போணோ லாஸ்ட்டு
ஆ அதா அதா கூட்டமா வந்திருக்குமே
செம கூட்டோ
அதா அந்த ஏப்ரல் மேல வந்து செம்ம கூட்டமா இருந்துச்சு நாங்க வந்து ஜூன்ல போனோ ஜூன் அஹ் ஃபைவ் போனோ காலியாதா இருந்துச்சு
உம் ஹும்
க்ளைமேட்னால வந்து அந்த அளவுக்கு கூட்டோ அவ்ளோவா இல்ல ஓரலவுக்குதா
உம் உம்
நாங்க வந்து இங்க ஏரியா பசங்களோட போனோ நல்லார்ந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு அங்க
நாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டு வர்றதுக்குள்ள போனு அப்டின்னு சொல்ட்டு போனோ
ஓ ஓகே ஓகே நீங்க போபோது எப்டி கொஞ்சோ ஸ்டிட்டா இருந்துச்சா அந்த ரூட்லா
என்ன கார்ல
கார்ல ஒகே ஒகே அங்க இதுல்லா கேட்பாங்களே அந்த டோல் கேட்ல
அ அதுலா
ஓ ஓகே ஓகே நீங்க புக் பண்ணி போனீங்களா ஓஓ உம் ஓகே ஓகே அவுங்களுக்கு எவ்ளோ சால்ரி குடுத்தீங்க
என்னது
அவுங்க டிரைவருக்கு எவ்ளோ குடுத்தீங்க ஒருநா
டிரைவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா குடுத்தோ
ஒருநாளைக்கா
ஆமா ஒரு நாள் இல்ல ப்ரோ மூணு நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ருவா
ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ருவாவா
ஆமா
அச்சச்சோ அதிகமா இருக்கே ரொம்ப
இங்க அப்டிதா கேப்பாங்க
அப்டிங்களா இல்ல நாங்க வேன்லே போனோ ஆனா ஒ ஒரு நாளைக்கு டிரைவருக்கு வந்து ஆயருவா தா
ம் ம் இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நாம டீசலுக்கு மட்டு தானே காஸ் தரோ
அப்டிங்களா
ம் டிரைவருக்கு சாப்பாடு குடுத்துருவோ
அந்த இதுவுக்கு பர்மிட்க்லா கேர்ளா பர்மிட்‌ கேரளா பர்மிட்ருக்கு
தெர்ல அவ அத அவுங்க கிட்டதா‌ கேட்கணு எங்க வீட்டுக்காரங்க கிட்ட தா
வெறு நீங்க வந்து டீசலுக்கு மட்டு தா காஸ் குடுத்தீங்க
ஆமா டீசல்கு மட்டு தா காஸ் குடுத்தோ தெரிஞ்சவங்க வண்டிதா
அப்டிங்களா
அதா டீசலுக்கு மட்டு காஸ் குடுத்தோ டிரைவருக்கு சாப்பாடு
ம் அதெல்லா நம்போ
ம் ஆமா
ம் அந்த மாரிதா ஆனா வந்து கொஞ்சோ ட்டு ஓகே ஓகே
சேரிங்க ப்ரோ